கேக்கிது
வணக்கம் தோழி நல்லா இருக்குறீங்களா
வணக்கம் தோழி நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கறே தோழி தோழி இப்ப பாத்தீங்க அப்டின்னா அ அ இப்ப கோடைவிடுமுறை ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா தோழி இப்ப வந்து குழந்தைகளுக் வி விடுமுறை காலங்கள் ஆரம்பிச்சிருக்கு சோ இந்த விடுமுறை காலங்கள நீங்க என்ன எந்த மாதிரியா நீங்க செலவிட்டீங்க தோழி இப்போ நாங்க எங்கேயு வெளியில எங்கேயு போனீங்கலா இல்ல எப்டி நீங்க செலவிட்டீங்க
கண்டிப்பா தோழி நா பாத்தீங்கன்னா இப்போ போன கோடை விடுமுறை ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா கொடைக்கானல் போயிருந்தோ தோழி அப்டியே வர வழியில பாத்தீங்கன்னா குற்றாலம் அ இன் நாங்க இங்கிருந்து போகும்போதே ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிட்டு தா போனோம் இங்கேருந்து போ போகும்போது பார்த்தீங்கன்னா போம் முதல்ல கட்டிப்போ அங்க போய் வரிசையில நின்னு சாமி தரிசனோ பண்ணோ அது பாத்தீங்கன்னா எப்பயு அரமண் நேரத்க் வந்து ஒரு மணி நேரோ வரைக்கு ஆயிடுச்சு சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனோம் அங்க போனோம்னா அ அங்கயுமே சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில வர்றதுக்கு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு நா அங்கேயே நைட்டு பாத்தீங்கன்னா தங்கிட்டோம் அங்கேயும் அறை எடுத்து தங்கிட்டோம் தங்கிட்டு மறுநாள் பாத்தீங்கன்னா அங்கிருந்து நாங்கள் குற்றாலத்துக்கு போயிட்டோம் குற்றாலம் பாத்தீங்கன்னா ஐந்தருவி மெய்னருவி பழைய குற்றாலம் புதிய குற்றாலம் அ புளியருவி எல்லா அறிவியிலயும் பாத்தீங்கன்னா குளிச்சோம் குளிச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கேயே ஒரு பெரிய வீடு மாதிரி எடுத்து தங்கி டோம் தங்கிட்டு அங்கேயே சாப்ட்டுட்டு காலையில சாப்ட்டுட்டு ஒரு அருவிக்கு போறது நல்லா என்ஜாய் பண்றது அங்க விக்கிற ஸ்நாக்ஸு இதெல்லா வாங்கி சாப்டுறது திருப்பியு வீட்டுக்கு வர்றது நல்லா தூங்குறது மறுபடியு மதியமா போயிட்டு வேற ஒரு அருவிக்கு போறது இந்த மாரி ஒவ்வொரு அருவிக்கு ஒவ்வொரு டைம் ஒதுக்கி போயிட்டோ அங்கேயே பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளுக்கு மேலேயே தங்கிட்டோம்
எங்க தோழி அதாவது இப்ப குற்றாலத்துல போய் தங்கிருந்தீங்க அப்டின்னு சொல்றீங்களா
ஆமா ஆமா தோழி
இப்போ நீங்க ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்தீங்க அப்டின்னு சொன்னீங்க இல்லையா சோ அதோடைய செலவுகள் செலவுகள் எல்லாம் எப்டி தோழி அதாவது வீட்டுக்கு வந்து நம்ம இத்தனை நாள் வாடகை ஆ நாள் கணக்கு வாடக அது மாதிரியே இல்ல நீங்க அந்த மாதிரி எது எப்டி எடுத்துக்கிறீங்க தோழி
நாங்க வந்து நாள் கணக்குல தா தோழி அங்க வந்து வாடகை பதினோரு மணி ஸ்டார்ட் ஆச்சின்னா மறுநாள் மதியானம் பதினோரு மணி வரைக்கும் காலையில பதினோரு மணிக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் வரைக்கும்
ஓ சரிங்க தோழி
பாத்தீங்கன்னா எல்லா எல்லா வசதியுமே இருக்கும் தண்ணீ வரும் அ பாத்திரம் எல்லாமே இருக்கும் மிக்ஸி இருக்கும் இப்போ நமக்கு வேணுங்கிற சாப்பாட நம்மளே செஞ்சு சாப்ட்டுக்கலாம் அங்க திருப்பி வரும்போது நம்ம பாத்தீங்கன்னா வீடு எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி குடுத்துட்டு வந்துரணும் வாடகை எல்லாமே நம்பளோட ஆமா வாடகை எல்லாமே நம்ளோட ஆ பட்ஜெட்குள்ள தா வரும் அது ஒன்னும் பிரச்சனை கெடையாது பாத்துக்கலாம் உம் பாத்தீங்கன்னா நாங்க அங்கயே வந்து சமைச்சி சாப்பிட்டோம் நைட் ஆனா பாத்தீ வீடு வந்து நம்மளோட வீடு மாதிரியே நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கலாம் சாவி பூட்டு எல்லாமே நம்பளிட்டே குடுத்துருவாங்க வெளியில போகும்போது நம்ம பூட்டிட்டு போயிடலாம் வரும்போது நம்ம ஓப்பன் பண்ணிட்டு வந்துக்கலாம் நம்மகிட்ட ஒரு சாவி இருக்கும் ஓனர் கிட்ட ஒரு சாவி இருக்கும்
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி
ஆ கரண்ட பில்லு வந்து அதுக்கு கரண்ட் பில்லு எல்லாமே இங்ளூடிங் தா அந்த ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்குள்ள நல்லா பெரிய வீடு தா அதுல பாத்தீங்கன்னா ஒரு இருபது பேர் கூட நம்ம தங்கிக்கலாம் ஃபேனு லைட்டு எல்லா பெசிலிட்டிஸ்மே அது லே இருந்தது டி வி இருந்துச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலா எல்லா அருவியுமே வந்து அந்த வீட்டு்ல இருந்து கொஞ்சோ கொஞ்சோ தூரோந்தா அந்த வீடு பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்கு அதுல இருந்து கொஞ்சோ கொஞ்சோ தூரோந்தா நாங்க வந்து கார்ல தா போனோ
இந்த மாரி அந்த இடத்துல வந்து நெறைய வீடு அதாவது நெறைய வீடு இந்த மாரி குடுக்குறாங்க அப்படிதானே சொல்ல வரீங்க
ஆமா நெறைய வீடு குடுக்கறாங்க நாங்க எப்டி இந்த வீட்ட கண்டுபிடிச்சோனா நாங்க போயிட்டு ரூம்ம பாத்துட்ருந்தோ அர பத் த்திட்ருந்தோ தங்கறதுக்காக அப்பதா ஒரு ஏஜ் ஜென்ட்டு வந்து நின்னுட்ருந்தாங்க அவுங்க கிட்ட கேட்டோ அப்ப அவுங்க தா கூட்டிட் போயிருந்தாங்க நம்ம அங்க போனாலே அவுங்களே வந்து நம்ம சொல்லுங்க சொல்லுங்க தோழி
எதோ நம்ம ஒரு எடத்துக்கு போம்போழுது இந்த மாரி நமக்கு ஒரு வழிகாட்டி கண்டிப்பா இருந்தாங்க அப்டின்னா அந்த பயணம் வந்து நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி தனமா அமையும் இல்லையா இல்லைன்னா நம்ம போயிட்டு நம்ம வந்து அங்க என்ன எ எங்க போய் தங்கறது எ பிள்ளைங்கள கூட்டிட்டே போறோ சாப்பாட்டுக்கு என்ன பண்றது இல்ல நம்ம தனியா போய் எதுலயோ மாட்டிப்போமா அப்டின்ற ஒரு சூழ்நிலை யெல்லா நெனைச்சிதா நம்ம வந்துட்டு எங்கயு வெளியில போறது கெடையாது
ஆமா ஆமா தோழி இப்ப நம்ம வெளியில போனோம்னாலே நம்ம வ மொதல்ல பாக்க வேண்டியது நமக்கான சாப்பாடு தங்குற எடமு தா சாப்பாடு பாத்தீங்கன்னா எல்லாருக்கு எல்லா சாப்பாடுமே வந்து ஒத்துக்காது அதனால நாங்க என்ன செஞ்சுட்டோனா வீட்டுலேயே செஞ்சு எடுத்துட்டு போயிட்டோ மொதல் நாளு நைட்டே பாத்தீங்கன்னா புளி சாதோ இந்த மாரி கெடாத அளவுக் உள்ள சாப்பாடு எல்லா செஞ்சுக்கிட்டோ முதல் நாள் நைட்டு பாத்தீங்கன்னா புளி சாதோ வத்த குழம்பு இருக்கு இல்லையா அத் த் பிரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோ புலி சாதோ செஞ்சு பெரிய டப்பால அ எடுத்து வெச்சு க்கிட்டோ அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா வத்த கொழம்பு அப்புறம் பருப்பு பொடி இட்லி பொடி எல்லாமே செஞ்சு வச்சுக்கிட்டோ நாங்க கிளம்பு போகும்போது பாத்தீங்கன்னா இட்லி ஊத்தி எடுத்துக்கிட்டோ அப்றோ தயிர் சாதோ அன்னைக்கு மதியோ சாப்டறதுக்கு தயிர் சாதோ அன்னைக்கு நைட்டு சாப்பிடும் போது நாங்க காலைல செஞ்ச இட்லியு இருந்தது தயிர் சாதமு இருந்தது அது ரெண்டுத்தையுமே வெச்சு அன்னைக்கு நைட்டு சாப்டுட்டோ மறுநாள் பாத்தீங்கன்னா புளிசாதோ சாப்டோ
அப்டிங்களா
ஆ
அ சேரிங்க தோழி ஆமா போ நம்ம போய் கூட்டிட்டு போறோ அய்லப் இப்ப குழந்தைங்கள கையில கூட்டிட்டு போறோ அப்டிங்கும் பொழுது நமக்கு ஃபர்ஸ்டு பாக்க வேண்டியது நம்ப சாப் ப்பாடு வகைகள தா பாக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஒத்துக்குதா ஒத்துக்கலையா அப்டின்றது நமக்குத் தெரிய மாட்டேங்குது இல்லைங்களா சோ அதனால வந்து நா சாப்பாட்டு வகைகள தா முதல்ல நம்ம வந்து சரி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோ ம்ச் அப்டியே இருந்தாலு நீங்க சொல்ற மாரி நம்ம சாப்பாடு எடுத்துட்டு போறோ அப்டிங்கும் பொழுது எந்த சாப்பாடு வந்து கெடாம இருக்கணு இல்லைங்களா ரொம்ப நாளைக்கு சாப்பாடு வந்து கெடாம நம்ம வந்துப் பாத்துக்கணு சோ அதுக்கு தகுந்த மாரியு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஏன்னா ஒரு ஒரு நாளுதா அ காலையில கட்டிட்டு போனா அப்புறோ நா ஈவினிங் வரைக்கு தா சாப்பாடு வீணா போகமா இருக்கு அப்டியே எடு எடுத்துக்கிட்டு போனாலு லெமன் சாதமா இருக்கட்டு அல்லது புலி சாதமா இருக்கட்டு இது ரெண்டு சாதோ தா வந்து மேக்சிமம் கொஞ்ச வீணா போகாம இருக்கும் அப்டின்னு நா நெனைக்கிறே
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா
அதனால நம்ம அதெல்லா பாத்துதா நம்ம வந்து வெளியில கெளம்புற மாரி இருக்கு நாங்க இந்த கோடை விடுமுறைக்குன்னு பாத்தீங்கன்னா எங்க பெருசா சொல்லக்கூடிய அளவுக்கு எங்கேயு போகல பக்கத்துல உள்ள திரையரங்குக்கு தா போனோ ஒரு ஒரு மூணு நாலு பட பாத்தோ அவ்ளோ தா நாங்க வந் ந்து இந்த கோடை விடுமுறைய நாங்க பயன்படுத்துணோ எங்க பாப்பா மட்டு சென்னை போய் இருந்தாங்க அவங்க மட்டு அவங்க அத்த கூட சென்னைக்கு போயிட்டாங்க சென்னை விட்டு போயிட் டு அவங்க ஒரு மாச ஃபுல்லா சுத்தி பாத்தட்டு அவங்க வந்தாங்க இப்ப நாங்க மட் இப்ப நா என்னோட கணவர் என்னோட சிவ கொழந்தை எல்லா வீட்லதா இருந்துட்டு சும்மா இங்க உள்ள நம்மள சுத்தி உள்ள தே எடத்த மட்டு பாத்துட்டு அப்டியே தாங்க இந்த கோடை விடுமுறைய கழிச்சிருக்கோ ஆனா நாங்க பிளா நாங்க வந் து ஒரு ஒரு ஒரு யோசன வெச்சிருக்கோ இன்னு ஒ ரு இன்னு தா இருக்குல்லயா இன்னோ கோடை விடுமுறை இன்னு முடியாம இன்னு நறைய நாட்கள் இருக்கு சோ அதுக்குள்ள கொஞ்ச வெளியில எங்கேயாவது இங்க வே பக்கம் அருகாமன்னு பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணியா இருக்கட்டு காரைக்காலா இருக்கட்டு இந்த மாரி ஏரியாக்கள போயிட்டு பாத்துட்டு வருவு அப்டின்ற மாதிரி யோசிச்சி வெ ச்சிருக்கோ இன்னு அதுக்கான ஒரு சூழ்நெலை இன்னு அமையாம இருக்கு
வேளாங்கண்ணியா இருக்கட்டு காரைக்காலா இருக்கட்டு இங்க எங்க ஊர்ல இருந்து பக்கதா நீங்க வர மாதிரி இருந்தா சொல்லுங்க தோழி நானு என்னோட சகோதரி சகோதரி பசங்கள எல்லா கூப்டுட்டு போலா
கண்டிப்பா தோழி கண்டிப்பா கண்டிப்பா நாங்க வந்தோம்னா நிச்சயமா உங்களுக்கு நாங்க வ தொலைபேசி மூலியமா தெரிய வெப்போ நம்மளு வந்துட்டு ஒரு எல்லாரு நேரா பாத்து கொஞ்சோ சந்தோஷமா நேரங்கள கழிச்சா மாரி இருப் போல்லையா
கண்டிப்பா கண்டிப்பா தோழி அது மட்டு இல்லாம பாத்தீங்கன்னா எங்க ஊரு பக்கமே பாத்தீங்கன்னா கோவில் ஒண்ணு இருக்கு பெரிய கோவிலு அது பாத்தீங்கன்னா தேருக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸான கோவிலு அந்த கோவில் நீங்க வர்றதுன்னா சொ ஆ அந்த கோவில் கூட நீங்க நேர இருக்கும் போது போயிட்டு வர்லா தோழி நீங்க போகும்போது சொல்லுங்க நானு என்னோட சகோதரி சகோதரி பசங்க எல்லாரையு கூப்டுட்டு வரோ
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி இப்ப அதுக்கு வந்து இப்ப நம்ம அந்த கோயில்கு போறோ அப்டிங்கும் பொழுது பாத்தீங்க அப்டின்னாக்கா ஆ அதாவது எ நாள் கெழமை அந்த மாரி எதுவு இருக்குங்களா அதாவது இந்த நாள்ல தா போகணு இந்த நாள்லதா போக கூடாது அதாவ்து இந்த சொல்லுவாங்களே செவ்வாய் வெள்ளி அந்த மாதிரி நாள் கெழமை எதுவு இருக்குங்களா அந்த இடங்கல்ல சொல்ல சொல்ல கூடிய
நா அப்டி எதுவுலா கணக்குல்லா பாக்க மாட்டே எனக்கு தோணுச்சுன்னா போவே இல்லைன்னா இல்ல இப்ப சிவன் கோவில பொறுத்த வரைக்கு திங்க கெழமையில போறது தா வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க திங்க கெழமையில பிரதோஷ் நாள்ல அ ஏகாதாசி இந்த மாதிரியான நாள்ல தா
அதிகமாவு நம்ம வந்து இந்த சனி பிரதோஷலா வர்ற குல்லா வந்துட்டு மிகவு உகந்த நாள்னு சொல்லுவாங்க சிவ கோயிலுக்குங்குறது சனி பிரதோஷொங்குற து மிக உயர்ந்த நாட்கள் அப்டின்னு சொல்லுவாங்க சோ நாம வந்து அந்த மாரி பிரதோஷத்து நாட்கள்ல நம்ம வந்து கோயிலுகளுக்கு போறது வந்துட்டு வழக்கமா வச்சுக்கிறோ மத்தபடி அதே மாதிரி பாத்தோம்னா நம்ம வந்து அந்த சேர் ச்சி சொல்லக்கூடிய அந்த எடங்களுக்குமே வந்து அதாவது சுற்றுலா தலங்கள் போகுறோ அப்படின்னா அந்த மாதிரி எடங்களையு விக் த்தி பாக்கறது வழக்கமா தா வச்சிருக்கோ இப்ப கண்டிப்பா நாங்க வந்துட்டு ஒரு து ஒரு ஏற்பாடு செஞ்சுட்டு நிச்சயமா நாங்க வரறோ வரும்பொழுது உங்களையு நாங்க உங்களோட சகோதரியு ஒரு நேர்ல பாத்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்து
கண்டிப்பா கண்டிப்பா தோழி
ஆ ம் ஓகே நன்றி தோழி இப்ப நீங்க இப்போ சாப்பாடுல்லா முடிஞ்சிருச்சீங்கள உங்களுக்கு மதிய சாப்பாடெல்லா முடிஞ்சிருச்சிங்ள
முடிஞ்சிருச்சு தோழி இனிமே பாத்தீங்கன்னா டீ தா தோழி டீ பாத்தீங்கன்னா இன்னு பா பால் வரல வந்ததுக்கு அப்புறோ தா டீ குடிக்கணு டீ குடிச்சுட்டு அதுக்கப்புறோ மாலை ஆமா ஈவினிங் டீ அதுக்கப்புறோ தா மால வேலைல்லா தொடங்கு மட்டுமே
ஓகே தோழி நன்றி தோழி உங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு சந்தோஷம் மீண்டும் ஒரு வாய் ப்பு கெடச்சிதுனா நம்ம பேசலா
கண்டிப்பா கண்டிப்பா